ஆஹ் வணக்கம் தோழி நல்லா
தோழி வணக்கம் தோலி நான் பேசுறது தெளிவா கேக் துங்களா செரிங்க தோழி நீீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி
செரிங் தோழி இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்டுல காளான் பிரியாணி பண்ணியிருந்தாங்க தோழி காலையில டிஃபனுக்கு அப்புறம் மதியம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன வாரம் சுற்றுலா போகும்போது பலாப்பழம் வந்து ஒன்னு முழுகா வாங்கிட்டு வந்திருந்தோம் அத வந்துட்டு ப ஆனா நேத்து வந்து நாங்க விரிச்சு சாப்பிட்டு இருந்தோம் அந்த பலாப்பழத்தை பெட்டி அதுல வந்து உள்ள வெதை இருக்கும் பாத்தீங்களா அந்த பலாப்பல வேதை அத வந்து கொழம்பு வெப்பாங்க சில பேர் சில பேர் பொரியல் வெப்பாங்க அந்த மாதிரி அந்த விதையை வந்து வேக வச்சு எங்க அத்த வந்து கொழம்பு மாதிரி பண்ணியிருந்தாங்க அரைச்சூத்தி ஆஹ் அது வந்துட்டு ம பெதிய உணவுக்கு வந்து வெச்சிருக்காங்க தொழில் இரவு வந்து யோசிக்கண தோழி இனி தான்
கேங்களும் அதே மாதிரிதான் அந்த பலாப்பழம் சாப்ப ஒரு ரெண்டு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கோ அதனால கொட்டை நெறைய சேர்ந்துருச்சு அது அந்த கொட்டையதான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நான் ஆஹ் யோசிச்சுட்டு இருந்தேன் அது எப்படி பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா தோழி அந்த கொழம்பு
கண்டிப்பா தோழி ஒன்னும் இல்ல நீங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு மட்டன் குளம் வந்து எப்படி வெப்பீங்க இப்போ நம்ம வந்துட்டுஹஹ் ஒரு சட்டியில வந்து எண்ண நீங்க ஊத்த ல சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வரமல்லி அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு அப்புறம் தேங்காய் வந்து துருவி நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்ல நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுரணும் அதில் வர மிளகா உங்களுக்கு எப்போ காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட்டு வந்துட்டு தேங்காய் வந்து முக்கியமாக நீங்கள் போடணும் தேங்காய் எல்லாம் ந விட்டுராதீங்க போட்டு மிக்சீல ஆரவெச்சு அரைச்சு அதை நீங்க ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் இந்த வெதைய வந்து நீங்க வீசுல்லத வேகவேக்கனும் வீசுல்ல கூக்கர்ல போட்டு நல்ல வேக வெச்சுட்டு எடுத்து வந்துட்டு பீஸ் பீஸ் ஹா கட் பண்ணிக்குங்க ஒரு வேத வந்து பாத்தீங்களா
அந்த தோல் எல்லாம் கட் பண்ணி வெச்சுக்கணுமா
தோலை எல்லாம் நீங்க எடுத்துணும் தோைலல்ல நீங்கிற வெறும் வேதை மட்டும் தான் எடுக்கணும் நீங்க கட் பண்ணும் போதே இந்த தொழெல்லாம் இது பண்ணிருங்க செரிங்களா சின் வெங்கயம் வந்து கொஞ்ச நெறைய போட்டு அப்பதான் நல்லா இருக்கும் போட்டுட்டு அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு வரமல்லி அதெல்லாமே போட்டு தாளிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அத அரைச்சு ஊற்றினது எல்லாமே ஒரு சட்டிை வச்சு அதை எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு கருவேப்பள்ள போட்டு கொஞ்சம் உளுந்து போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த வெதையும் போட்டு நல்லா தாள்சிருங்க த ஓளவுக்கு தாளழிச்சா போத ஏற்கனவே அது வழுந்துருச்சு இல்லையா அதனால ஓ அளவுக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொழம்ப அரைச்சு ஊற்றினதுல வந்து அப்படி அதில் ஊத்திட்டு நனால தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்க ஊத்திட்டு அப்புறம் அது பிரிஞ்ச எண்ணெய பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்க வச்சாலும் சரி இல்ல அந்த பச்சை வாசனை அந்த நம்ம அரைச்சி ச போற அளக்குால அதுக்கப்புறம் மேல கொஞ்சம் புதினா தள தூ விட்டுட்டு எறக்கிக்கலாம் இதை வந்து பொரியலும் செய்வாங்க பொரியலா செஞ்சங்கன்னா ஒன்னும் இல்ல உங்களுக்கு வெங்காயம் தக்காளி அதை மட்டும் போட்டுட்டு கருவேப்பில அத எல்லாம போட்டு நல்ல தளிச்சு அதுக்கப்றம் இந்த சின்ன சின்ன இதையும் வந்து வேக வெக்கணும் எந்த ஒரு இதுல வந்து பண்றிங்கனாலும் வந்து நீங்க வேக வெச்சுதா பண்ணணும் வேக வெச்சு அத பேஸ்ட் சின்ன சின்னதா வந்து வெட்டி போட்டு அதையும் பொறியல் மாதிரி நீங்க வெச்சு தயிர் சாப்பாடு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சில வங்க வந்து கட்லெட்டும் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து கட்லெட் மாரியும் பண்ணி சாப்டலாம்ன தோழி அதே மாரி வேக வச்சு கட்லேட்டுக்கு என்னென்ன மூளை பொருட்க வந்து போடுவீங்களோ அதெல்லாமே போட்டுட்டு இதையும் வந்து வேக வச்சு நல்லா மசிச்சிருங்க மச சுச்சுட்டு நல்ல ஒரு இதான இததுல வரும்போது கட்லட் மாரி நீங்க பண்ணிட்டு அதை வந்து இது ஷல ஃப்ரை மாரி பண்ணிடு
ஆ கூட உருளைக்கிழங்கு போட்டா நல்லா இருக்குமா தோழி அது
ஆ போட்டுக்கலாம் தோழி ஏன்னா நீங்க நல்லா மாவு மாரிதானே இது பண்றீங்க அது மாரி நல்லா வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த இந்த பதம் வந்து வர்றதுக்காக நீங்க உருல கிழங்கு போட்டுக்கலாம்
ஓகே இப்ப நல்லா இந்த ரெசிபி நான் கண்டிப்பா டரை பண்ணி பாக்குறேன் ஏன்னா நிறைய கொட்டை சேந்துருச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் அது பண்ணனு வந்துட்டு நாங்க முழு அந்த பலாப்பழம் வாங்கினத இல்லை ஏன்னா ஒரு தடவை அந்த மாரி வாங்கணும் வாங்க போது என்னாச்சுன்னா வந்துட்டு அந்த கத்தியே வந்துட்டு ஒரு மாரி இதாயிடுச்சு அவங்களானா வந்துட்டு அது கட் பண்ண முடியல ஒரு கவர் வச்சு அதுல எண்ணெய பூசி எல்லாமே தான் பண்ணோம் பட் இருந்தாலமே வந்துட்டு நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணும் போது அந்த கத்தியும் வீணா போச்சு அதுக்கப்புறம் எங்களால சொ கட் பண்ணவும் முடியல அப்புறம் கடையில கொடுத்து கட் பண்ணாமா ஆயிடுச்சு தோழி ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அந்த பலாப்பழத்தை கட் பண்றது
ஆமா கண்டிப்பா தோழி ஏன்னா வந்துட்டு ஒரே ரஃபா இருக்கிறதுனால நேத்து எங்க அத்தைையதான் வந்து இதெல்லாம் கட் பண்ணாங்க எங்க என் கணவருக்கு கூட கட் பண்ண தெரியாது அந்த மாரி இதா இருந்தும் சரின்னு சொல்லிட்டு எங்க அத்தைான் இதெல்லாம் கட்ட பண்ணாங்க எங்க அத்த கையிலேயு வந்து அவ்ள எண்ண எல்லாம் தேயச்சுமே கம் மாரி இருந்தது அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு போனா அப்போ எங்க அங்கிள் வந்து என்ன சொன்னாருன்னா நீ உதவி பண்ண போனன்னா உங்க கையே கம் மாதிரி ஒட்டிக்கும் என்ண்ணனய்சுிட்டு வேணா நீ பண்ணிருந்தாங்க ஆனா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பேசுற வேலை இருந்தனால இல்லை நம்ம அதை பண்ணிட்டோம்னா அப்புறம் போபன்ல எல்லாம் பிசு பிசுனுட்டு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே நாறிடும்ம்ன்னனு சொல்லிட்டு
அதுதான் தொழில் நாம என்ன கையில என்னையும் நல்லா பூசி நான் வந்து ட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணாலுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒட்டிக்குது அந்த மாரி விஷயங்கள் நடக்குதுன்னா வந்துட்டு இந்த கோவாந்து கோவக்கா கட் பண்ணும்ப போது அப்படிதான் கை ஃபுல்லா ஒரு மாறி
வலுவலனு இருக்கும்
வழுவழுு கூட வந்துட்டு அது கூட பரவால்ல வெண்டைக்காய் கட் பண்ணும் போது அது கூட கழுவி விட்டா போயிடும் இதே நீங்க கோவக்காய் கட் பண்ணும்போது அதுல இருக்க அந்த பிசு திசு தன்மை வந்துட்டு நம்ம கையில ஒட்டிிக்கிச்சுன்னா அது ஒரு மாரி வட வட நாயிட்டு கை அப்படியே ஒரு மாரி ஸ்டிஃப் ஆயிடும் அது போகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது போகவே போகாது அந்த மாதிரி ஆகும் அதனால வந்துட்டு அது வந்து எப்படின்னா அந்த கோவக்காய் வந்துட்டு நீல நீளமா கட் பண்ணாதான் உங்களுக்கு அப்படி ஆகும் இதே ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஆகும் து அதனால அந்த காய கட் பண்ணும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்ல தான் இருக்கணும்
கண்டிப்பா நான் வந்து சமீபத்து துல அந்த மாரி செஞ்சாங் கோவக்கா ஒரு ஃப்ரையி மாரி பண்ணே ஒன்னு இல்ல இந்த கடைகள்லல்லா நமக்கு விக்கும் அ மசாலா தூள்கள் காளிஃப்ளவரு மசாலா தூளு அது இருந்துது சொல்லி காளிஃப்ளவர் வந்து எங்கம்மா கொழம் பண்ணிட்டாங்க நா சேரி அந்த மசாலா வீணா போயிரு கோவ க்காவு வீணா இருக்கு சொல்ட்டு திருமணமானதுக்கப்றோ எங்கணவருக்கு நா பண்ணியே குடுக்கல நெறைய விஷயங்கள் நா பண்ணியே குடுக்கலன் சொல்ட்டு சேரி நம்ம பண்ணி குடுக்கலான் சொல்ட்டு கோவக்கா இருந்துது அத வந்து பாத்தீங்கனா ரவுண் ரவுண்டா நா வெட்ட மாட்டே நீட்ட நீட்டமா தா வெட்டுவே அப்புடிதா எனக்கு பழக்கோ செரி நீட்ட நீட்டமா வெட்டம்போது எ கையு அப்டிதா வழவழன்னு ஒரு மாரி வ அப் பிடிச்ச மாதிரி ஆயிர்ச்சு ஒரு மாதிரி அதுக்கப்றோ சொரிஞ்சிது அரிப்பெல்லாமே கொஞ்ச குடுத்துச்சு சேரின்னு கையெல்லா கழுவிட்டு அதுக்கப்பறோ அதுல மசா தூள் மசால் தூள் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்றொ அதுல ஃப்ரிஜ்ஜுல வச்சே நம்ம கிட்டதட் ட ரெண்டு நாள் சாப்புட்லா அதாவது இன்னைக்கு நைட்டு நம்ம பண்றொனு வச்சிக்கோங்க நாளைக் காலையில வரைக் க்மே வந்து நம்ம அத பொரிச்சு நம்ம டிஃபன்ல போட்றது அந்த மாரி எல்லாமே பண்ணி குடுக்லா நல்லாருக்கு நல்லா இருந்துச்சி
ஓகே ஓகே நா எப்பயு வந்துட்டு இத காலிஃப்ளவர்ல பண்ணுவே நீங்க சொன்ன மாதிரி காலிஃப்ளவர்ல பண்ணுவே அதுக்கப்றொ பொடலங்காருக்கு இல்லையா பொடலங்கா வந்துட்டு ஒரு மாரி அ ரவுண்ட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்ணு கட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த மசாலால பெரட்டி நீங்க வந்துட்டு ஒரு நா சிக்ஸ்டி ஃபை மாரி போட்டு எடுத் திங்கனா அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு தடவ ஊருக்கு போம்போது அவங்க பையனுக்கு செஞ்சு குடுத்தாங்க எனக்கு செஞ்சு குடுத்தாங்க நா டேஸ்ட் பண்ணெ ரொம்ப நல்லா இருந்ச்சு இந்த ரிங் ரிங் கா வந்துட்டு அந்த மசாலால பெரட்டி வந்துட்டு நீங்க போட்டு எடுக்கும் போது அது அவ்ளோ டேஸ்ட் இருக்கு நா போட் டலங்காலையு வந்துட்டு இந்த மாரி பண்லாமா அப்டின்றதே எனக்கொரு ஆச் சிர்மா இருந்துச்சி அப்டின் சொல்லனு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க போய் ஆ பொடலங்கால
கிது ஹலோ ஹலோ ஆஹ் இப்ப தெளிவா கேக் க்குதுங்க தோழி சொல்லுங்க தோழி என்னமா சொல்லிட்டு இருந்தீங்க
கட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அந்த மாரி ஃப்ரை பண்ணி நீங்க எடுத்திங்கனா வந்துட்டு அது ஒரு ஸ்நேக்ஸ் மாரி சாப்புட்லா இல்ல தொட்டுக்றதுக்கு சாப்புட்லா அந்த மாரி டேஸ்ட்டா இருக்கு தோழி அது ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா இப்ப வந்து பொடலங்கா எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வட்டவட்டமா கட்டிட்டு அத வந்து எதுல போடணுங்க எந்த மாரி மச
ஆஹ் இப்ப பொடலங்கா இருக்கு இல்லையா அத வந்துட்டு உள்ள இருக்ற மச அந்த ஒரு பஞ்சு மாரி இருக்கூ அத ஃபுல்லாத்தையு நீங்க எடுத்து என்ன பண்ணனுனா அத வந்து ட்டு நீங்க கட் பண்ணி தனியா வச்சுக்கணு வெச்சுட்டு இதுக்கப்றோ அ மஸ் மசாலலா போட்னு கொஞ்ச கட்ல மாவு கொஞ்ச அரிசி மாவு கொஞ்சோன்டு வந்துட்டு ஆஹ் கான்ஃபளார்னு சொல்லுவாங்கல்ல அதையு கொஞ்சோன்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மொளகாத்தூளு இந்தம் கேஷ்மீரி மொளத்தூள்னு சொல்வாங்க இல்லயா அத கொஞ்ச போட்டுட்டு அதுக்கப்பற கரம் மசா தலா கொத்தமல்லி தூளு எல்லா போட்டுட் டு அத நல்ல ஒரு கொஞ்சோன்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கணு போட்டுட்டு இதுல ஒரு மசாலா மாரி பெரட்டிட் டு அந்த நீங்க அதுலயே அந்த பொட்லங்காலே கூட போட்டுக்லா கட் பண்ணதுலே கூட போட்டுக்லா இல்லனா மசாலா மாரி பெரட்டிட்டு இத அதுல ஒரு போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அத வந்துட்டு எண்ணெய்ல போட்டா கொஞ்சம் டீப் ஃப்ரை மாரி பண்ணி எடுக்கணு பண்ணி எடுக்குறீனா அது நல்லா கிறிஸ்பியா சூப்பராக வரு அது வந்துட்டு நீங்க ஸ்நாக்ஸ் ச சாப் சப்டலா இல்ல பொரியல் மாரி சாப்டலா அந்த மாரி சாப்டலா ரொம்ப நல்லாவு இருக்கோ நீங்க அந்த ஹ் காலிஃபளவர் சில்லி போடுவீங்க இல்லயா அதே மாரிதா சேம் ரெசிபி தா நீங்க இதுக்கு ட்ரை பண்ணி பாக்கலா
வ நா முயற்சி பண்ணி பாக்குற தோழி இது போக வேற எந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்க பரிந்துரைப்பீங்க தோழி
நீங்க பொ பொடலங்கா நம்ம மெயினா வந்துட்டு அந்த அஹ் என்னது பாவக்கனு சொல்லுவாங்க லயா பாவக்கா வந்துட்டு நறைய பேர் வந்து சாப்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க அத நீங்க என்ன பண்ணலானா நீங்க வந்து அந்த அந்த கசப்புத்தன்மை போகறதுக்காக வந்துட்டு அரிசி தண்ணி இருக்குலயா அரிசிய ஊர வக்கிறோல அந்த தண்ணில வந்துட்டு நீங்க இத வந்துட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டா வந்துட்டு மெலிஸ் மெலிசா பண்ணி அதுல போட்டு ஊற வச்சுறனோ அதுக்கப்றோ நல்லா அந்த தண்ணிய வடிச்சுடனோ அந்த தண்ணிய வடிச்சீங்கன்னா அந்த கசப்பு தண்ணி ஓரளவுக்கு போயிடோ அதுக்கப்றமா அத நீங்க வந்துட்டு பொறியல் பண்ணலா நீங்க எப்பயு போடுற வெங்காயோ தக்காளி போட்டுட்டு இதையு போட்டுட்டு கொஞ்சோ வெள்ளமு போட்டுட்டு அதுக்கப்றோ வந்துட்டு கொஞ்சோ ஆஹ் உப்பு ம மொளகாத்தூளு மஞ்சத்தூறு அதுக்கப்றோ தனியாத்தூறு எல்லா போட்டுட்டு நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணோ இத வந்துட்டு லைட்டா கொஞ்சோ மூடி வச்சு நீங்க அப்டியே அ வதக்கிட்டே இருந்தீங்கனாவே வெந்துடோ இதுக்கு வந்துட்டு தனியா வந்துட்டு குக்கர்ல வேக வைக்கணோ அந்த மாரி எல்லா கடையாது இத மூடி வச்சு அப்டியே நீங்க வேக வச்சுட்டு அத எடுத்து வச்சுட்டு அதுகப்றமா வந்துட்டு லாஸ்டா கொஞ்சோ அந்த நெருப்பலயே ஃபரை பண்ணிக்கிட்டே இருக்கணோ பன்னீங்கன வந்துட்டு நல்லா சுடுண்டு வரு நீங்க பாவக்கா பொரியல் பண்ணுவீங்க ங்களோ அந்த மாரி சுருண்டு வரோ நீ கொஞ்சோ வெல்லோ ஆட் பண்றதுனாலயே கொஞ்சோ புளிய ஆட் பண்றதுனாலயே உங்ளுக்கு கசப்பு தன்மை ஓரளவுக்கு நல்லாவே போயிடோ அதுக்கப்றோ தேங்கா துருவல போட்டு நீங்க வந்து சாப்டிங்கனா அவ்ளோ டேஸ்டா இருக்கோ இந்த பாவக்கா பொரியல வந்துட்டு நீங்க இந்த தயிர் சாதத்துக் க்கோ இல்லன்னா வந்துட்டு ஒரு ரசந் சாதத்துக்கோ வச்சு சாப்டும் போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கோ சின்ன பசங்க கூட கண்டிப்பா விரும்பி சாப்டுவாங்க தோழி என் பையனுக்கு நா பண்ணி குடுப்பே பாவக்கா பொரியல் நறைய பேர் சாப்ட மாட்டாங்க ஆனா வந்துட்டு நாங்க விரும்பி சாப்டுவோ இந்த மாரி பண்ணும் போது இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தோழி
கண்டிப்பா பயன்படுத்தி பாக்குற தோழி இது போல எந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டோ அது எல்லா வீட்டுல செய்வீங்க தோழி ஒரு இனிப்பு ஒரு காரம் இந்த மாரி
ஆஹ் கண்டிப்பா இப்ப வந்துட்டு பாத்தீங்கனா ஆ முடிஞ்ச வரைக்கோ அந்த ஏதாவது ஜூஸ் மாரிதா ஈவினிங் குடிச்சிருவோ இல்லனா வந்துட்டு ஒரு ஆ இப்போ அந்த அரிசி மாவு இருக்கு இல்லயா அரிசி மாவ வச்சு அந்த கொழுக்கட்டை மாரி பண்ணுவே கார கொழுக்கட்டை மாரி அந்த காரக்குழுக்கட்டை பண்ணா வந்துட் ட்டு வீட்டுல எல்லாருக்கோ பிடிக்கோ அந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாவோ செஞ்சிலா ஒரு ஹாஃபன் அவர்ல அது வந்துட்டு நாங்க பண்ணி சாப்டுவோ தோழி தோழி
ம் சொல்லங்க தோழி அதோட செய்முறை சொல்ல முடியுமா
ஆஹ் கண்டிப்பா தோழிஹ் உம் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசலாம் தோழி
கண்டிப்பா நன்றி நன்றி